என்னங்க ப்ரோ ரொம்ப பிஸியா இருந்தீங்கப்போல இருக்கு
எங்கக்கா பிஸில்லா இல்லக்கா நீங்க என்னக்கா பண்றீங்க
நா என்ன பண்றே, இப்பதா உங்க இன்ஸ்டா பாத்தே ஒரே ஃபுட் பிளாக்கா போட்டு வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தீங்க பாத்த உடனே ஒரே டெம்ப் ஆயிடுச்சு அதுவு பிரியாணின்லா வேற போட்டு வச்சிருந்தீங்ளா அது என்ன பிரியாணி இப்போ போட்டு இருந்தது
அ சிக்கன் பிரியாணிதாக்கா அது வந்து அந்த ஏரியால வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க சோ அங்க வந்து எப்பமே அந்த கடையில போட்டாங்கன்னா ரெண்டு மண்நேரத்துலயே காலி ஆயிடு
ஆ ஆ
தியான வந்து பன்னெண்டு மணிக்கு போட்டா அதிகபட்சோ ரெண்டு மணி வரைக்கு போகு இல்லன்னா ஒன்ட்ர மணிக்கே காலி ஆயிடு அந்த அளவுக்கு அந்த ஃபேமஸ்ஸான கட அது சோ அவங்க வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி எங்க கடைக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்டின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலதா விசிட் பண்ணி ஆனா அவங்க கடையில ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டோ நல்ல வியூஸ்லா நல்லா போச்சுக்கா இப்ப எங்கள மாதிரி இன்னு நெறையா பேரு கூட அந்த கடையில வீடியோ எடுத்து போடறாங்க
ம் அது சி நார்மல் சிக்கன் பிரியாணி மாரி தெரியல அத பாத்தனால லெக்லா நல்லா பெருசா இருந்துது சிக்கன் அந்த அளவுக்கு இல்ல ஆனா எலும்பா இருந்த மாரியே இருந்துச்சு
ஆமாங்க அது வந்து சண்ட சேவல் பிரியாணிக்கா அது பாத்திங்கனா எ அல்மோஸ்ட் எ பாதி கை அளவுக்கு வருது அது
அதுதா பெருசா இருந்துது என்னவோ ஆட்டுக்கால் மாரி அவ்ளோ பெருசுக்கு இருந்துச்சு சரி அது என்னடா பிரியாணி அது அவ் அவ்ளோ இதுவா போட்ருக்காரே பாப்போமே என்னன் கேக்கலானுதா ஃபோன் பண்ண
ஆமாங்க அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வாரத்துக்கு ஏழு நாளு கெடைக்காது அந்த பிரியாணி
ஆ
அவங்க வந்து ஒரு நாள் உட்டு ஒரு நாளு மூணே நாள்தா வாரத்துக்கு போடுவாங்க ஒரு பிரியாணி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்
அப்பா ஐயயோ ஆ
அவங்க வந்து அந்த ஒரு பிரியாணிக்கு வந்து ரெண்டு பீஸ் மாரி வெச்சு குடுத்துருவாங்க அந்த லெக் பீஸ் கேட்டதுனால அந்த அளவுக்கு பீஸ் குடுத்தாங்க அது சாப் டவே நல்லா இப்ப மட்டன் பீஸ் அந்த மாரிதாங்க இருந்துச்சு அதா கேட்டதுக்கு அ சண்ட சேவல் பிரியாணி அப்டின்னு சொல்லிருந்தாங்க அது வந்து ஏற கொறைய வந்து நாப்பது வருஷங் கிட்ட இருக்குதுன் சொல்றாங்க அந்த கட அவரு வந்து கடை ஆரம்பி ச்சலருந்து இன்னைக்கு வரைக்கு அவருதா அந்த குண்டால எடுத்து பிளேட்ல சர்வ் பண்றது அந்த மாதிரி கடை அது அது பாத்திங்கன்னா இப்ப ஃபஸ்ட் ஆரம்பிக்க சொல்ல இருபத்தஞ்சு ருவாய்க்கு அந்த மாரி ஆரம்பிச்சன் சொன்னாரு இப்ப வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாரி சொல்றாரு நீங்க வந்து அந்த ப்ளேஸ்க்கு நீங்க போக முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் கொரியர் சார்ஜுனா அந்த பஸ்ஸுல போட்டு உடுவாங்க பாத்திங்ளா
ஆமா
இப்பப்ப இந்தந்த ஊருக்கு தேவன்னா அந்தந்த ஊருக்கு கூட பார்சல் போட்டு கூட அனுப்புறன்னு கூட சொன்னாங்க அது நம்பர் தே தேவன்னா அது ஸ்கிரீன்ல போட்ருக்கு அது கான்டக்ட் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலா
வெறும் பிரியாணி மட்டுந்தானா வெறும் பிரியாணி மட்டுந்தானா வேற எதுவு சைடு அது மாரில்லா எதுவு இல்லையா
ஆ பிரியாணி மட்டுந்தாங்க்கா அது வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அந்த மாரி போடுறாங்க ஆனா இந்த சிக்கன் பிரியாணி வந்து வாரத்துக்கு வந்து மூணு நாள்தா அந்த மாரி சொல்லிருந்தாங்க அந்த மாரி சொல்லிருந்தாங்க
ம்
தா உங்களுக்கு வந்து அந்த எடத்துக்கு போய்டட்டு சாப்படுறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸா இருந்துச்சுனா கூட அவங்க வந்து ஆன்லைன்ல நீங்க பே பண்ட்டிங்கனா அவங்க வந்து அந்த பார்சல் போட்டு உட்ருவன்னு சொல்லிருந்தாங்க பஸ்ல கூட நாங்க அனுப்ச்சு உர்றோ நாங்க காலையில ஆறு மணிக்கு பார்சல் போட் டங்கனா ஆ அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் டூ த்ரீ அவர்ஸ் த்ரீ டூ ஃபோர் அவர்ஸ்ல அந்த மாரி வந்துருன் சொல்லிருக்காங்க அந்த அந்த மாதிரி டிஸ்டன்ஸுக்குதா அனுப்புவன் சொல்லிருந்தாங்க
ம்
ஸோ ஒரு ட்ராவல் பண்ணம்னா நம்மளுக்கு வந்து ஃபோர் அவர்க்குள்ள இருக்கற மாரி டிஸ்டன்ஸுக்குதா அனுப்ப முடியு சோ அதுவு தவிர்த்து நம்மள சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் அவர் அந்த மாரி போச்சுன்னா உங்களுக்கே தெரியு சாப்பாடு ட்ராவல்ல தாங்குமா என்னன்னு அந்த மாரி கூட இருக் அது ஆனா வந்து டிஸ்டன்ஸு வேற டிஸ்ட்ரிக்கா இருந்தா கூட ஓகே அதுவு நம்பளுக்கு வந்து ஃபோர் டூ த்ரீ டூ ஃபோர் அவர்ஸ் அந்த மாரி டிஸ்டன்ஸா இருந்தா அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கு நாங்க அனுப்ச்சி வெக்கிறோ அப்டின் சொல்லிருந்தாங்க
ஓகே ஓகே
நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணிருக்கிங்களாக்கா இந்த மாதிரி டிஃபரண்ட்டான பிரியாணி
ஆ ஹ டிஃப்ரெண்ட்டானதா அதா இருவத்தி நாலு மண் நேரமு பிரியாணின்ற மாரி எங்க ஏரியால இருக்கு எப்போ போனிங்கனாலு அங்க பிரியாணி இருக் குன்ற மாரி அங்க பீஃபு மட்டன்னு சிக்கனுன்ட்டு மூணு வெரைட்டிலயு இருக்கு ஆனா நல்லாதா இருக்கு எப்ப போனாலு சுட சுட கொதிக்க கொதிக்க போடுவாங்க விடிய கால எல்லா பாத்திங்கன் வெச்சுக்கோங்களே இந்த ஐ டி ல வேல செய்யறவங்க எல்லாருமே பாத்திங்கன் வெச்சுகோங்ளா அங்க லைன் கட்டி நிப்பாங்க நின்னுட்டு வாங்கி சாப் புற அளவுக்கெல்லா இருக்கு எங்க ஏரியாலயு
நானு ஒரு நா ஒரு நாள் உங்க ஏரியாக்கு வந்திருந் த அங்கயு ஃபர்ஸ்ட்டு வந்து ஆட்டு கால் பிரியாணி ஒரு வாட்டி சாப்ட்டோ அவங்க வந்து அந்த மண் டே மட்டு போடற மாரி அந்த ஆட்டுக்கால் பிரியாணி அது சாப்ட்டு அப்புற மெயின் ரோட் வழியா வந்தோ அங்க வந்து சிக்கன் பீஃப் பிரியாணி அந்த மாரி இருந்துச்சு சோ இது ஒருக் இங்க ஒரு வீடியோ அங்க ஒரு வீடியோ எடுத்து அப்டி வந்தங்க்கா இப்ப வந்து அந்த நீங்க உங்க ஏ ரியாலயே கூட குல்ஃபி ஐஸ் கூட பேமஸா இருக்குதுன்னு சொன்னாங்ளா
அப்டியா எங்க ஏரியால இருக்கிறதுலா உங்களுக்கு தெரியுது எனக்குதா தெரியில ஆனா எங்க ஏரியால அந்த அத்தோ அத்தோ அப்புறமா அந்த ஃபிரைடு அத்தோ சிக்கன் அத்தோ அந்த மோலிசா அதெல்லா வந்து எங்க ஏரியால கொஞ்ச ஃபேமஸ்ஸு
ஆ ஆ ஆனா நா உங்க ஏரியால வந்தனா தெர்ல ஆனா பக்கத்து ஏரியால ட்ரை பண்ணிருக்க அந்த நீங்க சொன்ன ஐட்டம்லா ட்ரை பண்ணிருக்க ஆனா வெயிலுக்கு அந்த மோலிசா ட்ரை பண்ணி பாக்லாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அன்னைக்கு
ஆ
அப்பறோ வந்து அந்த எறாவடை அது அந்த வீடியோ எடுக்கலான்னு பாத்தா அப்ப வந்து அப்பதா அந்த செட்டப்லா போட்ருந்தாங்க சரி அப்ப எங்கனால எடுக்க முடியலனு சொல்லிட்டு அந்த மோலிசா அப்பறோ வந்து அ தெரிஞ்ச ஒரு எங்க ஊருக்கரு வந்து அங்க கடை போட்ருந்தாரு பிரியாணி கடை அவரு கடைல வந்து ஒரு பிரியாணி சாப்ட்டு அப்படியே வந்ட்டோங்க
ஆமா எங்க ஏரியால அது ரொம்ப நல்லா இருக்கு அதே மாரி இந்த நைன்டிஸ் மிட்டாய்னுவாங்கல அந்த மாரி இந்த பர்மிஸ் ஐட்டம்னுவாங்க அது வந்து எங்க ஏரியால வந் து ரொம்ப ஃபேமஸ் அது அதுல வந்து அந்த நெல்லிக்காலா தேன்ல ஊற வச் ச்சது
ம்
க்கா முழுநெல்லிக்கா அது அப்றமா அந்த எலந்த வடை அப்பறமா வந் து அவங்க யூஸ் பண்ற அந்த லுங்கி, செப்பலு கேப்பு இதெல்லா வந்து கம்மி வெலைக்கி கெடைக் இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் அங்க அந்த சைடு நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கால் பண்ணுங்க நானும் வரேன் அங்க நிறைய ஐட்டம் போடுறாங்க நல்லா இருக் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டுருந்தாங்க சார் நீங்கள் ஃபுட் பிளாக் போடுறீங்கங்க போது நீங்கள் இ இப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் சரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்புல்லா இருக்குமன்றதுக்காக தான் கால் பண்னே ஆனா நல்லா இருக்கு இந்த அத்தோல்லாம் கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் அத்தோ தான் நீங்க சாப்பிட எல்லாம் சிக்கன் அ அப்பறமா அந்த எறா போட்டாத்தோ அப்பறம் ஃப்ரைட் அத்தோ அதோட சூப்பரா இருக்கும்
இல்லக்கா நார்மலா வந்து நான் சிக் சிக்கன் வெஜ் மட் நாங்க சாப்பிட்டுருக்க எரா அந்த மாதிரி எங்க ஏரியாவெல்லாம் கிடைச்சது ஒரு வாட்டி நான் பிராடுவேல சாப்பிட்டேன் சிக்கன்
ம்
இந்த மாரி நீங்க சொல்ற மாரி ஃபிரைடு சாப்ட்டதில்ல அதுக்கப்புற வந்து எறா அந்த மாரி லா சாப்ட்டதில்
எ எங்க ஏரியால அது கெடைக்கு எறா போட்டு அத்தோ இருக்கு அது ஃப்ரைடு அத்தோவு இருக் கு அப்புறமா வந்து அந்த சிக்கன் போட்டு அப்புற முட்டை போட்டு கூட தனித்தனியாவே போட்டு இது பண்ணுவாங்க நல்லாருக்கு அந்த அத்தோலா சூப்பரா இருக்கு பாக்கறத்துக்கு ஃபிரைடு அத் தோலா வந்து அல் டிமேட்டா இருக்கு வெறு ஆனியன் ஃபுல்லா செமையா போட்டு குடுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு அது சாப்பிடறதுக்கே சூப்பரா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வந்துட்டு மோலிஷ் ஆ கூடோ இ இப் ப எங்க அ இங்கதா இங்க இருந்துதா எல்லா எடத் துக்குமே அது ஃபேமஸ் ஆனதே அதனால இதுதா இங்க அதாது தாய் வீடுன்னு வாங்க பாருங்க அது மாரி வந்து இங்கருந்துதா எல்லா எடத்துக்கு ஃபேமஸ் ஆச்சு அதனால நீங்க இங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியு
நாங்க வந்து அந்த மார்க்கெட்டு தெருவுக்குள்ள தாங்க சாப்ட்டோ அங்க ரெண்டு கட நாங்க பாத்தோ
ஆ ம்
அந்த ரெண்டு கடையிலதா ஃபஸ்ட்டு ஒரு பாட்டி ஒருத்தங்க வித்ருந்தாங்க அப்பறொ ஒரு அண்ண அப்போதா போட்டார் பதினோர் மணிக்கு
ம்
பாட்டிக்கு வந்து அந்த வீ ட்டு வீட்டுக்கு எதுர்க்காவே கட போல தெர்து அங்கதா அவங்க கட அந்த மார்க்கெட்டு உங்களுக்கு நீங்க போயிருப்பீங்கன் நெனக்கிற அந்த மார்க்கெட்டுக்குள்ளவே இருந்துச்சு அந்த கட
ஆமா ஆமா அதா அந்த மார்க்கெட் இருக்குல்ல அது ஈவ்னிங் டைம்ல வந்தீங்கன் வச்சுக்கோங்ள அந்த மார்க்கெட் ரோடு ஃபுல்லாவே இதுதா இருக்குமே
ஓ
இதுதா இருக்குமே இப்ப நீங்க ஒரு பத்து பதினோரு மண் அதுதா நீங்க ஈ நைட்டு ஒரு ஆ று ஏழு மணிக்கு மேல வந்து பாருங்க வந்தீங்கன்னா ஃபுல்லாவே இதுதா இருக்கு உன்னோன்னு வந்து சிக்கனுடைய கால் இருக்குல்ல அந்த கால் கூட ஒருத்தரு விப்பாங்க
ஐயோ அதெல்லா நா சாப்ட மாட்டங்க்கா
இல்ல நம்ப சாப்ட மாட்டோந்தா ஆனா நறைய பேர் அத கூட வாங்கி வச்சு சாப்
ஆமா இப்ப அது ட்ரெண்டிங்காவே இருக்குதுக்கா பு்ரோட்டீன் அதிகமா கொலாச்சன் அதிகமா இருக்கு அப்டின் சொல் ட்டு அத ஒரு வா ட்டி நானு அத வீடியோ போட்டங்க்கா ஆனா கடிக்கிற மார்தா கடிச்சா ஆனா சாப்புட்ல நா அதிகமா வந் து போன்லெஸ் தாங்க்கா சாப்டுவ அது எலும்பாருந்தால்லா நா ப்ரிஃபர் பண்றதில்ல அதிகபட்சொ
ஆ ஆனா அதுக்கு கூட அவ்ளோவ் ஹைப்பு குடுத்து நிக்கிறாங்க நின்னு சாப் புர்றாங்க அதுவு இந்த டைம்ல போனீங்கன் நெனச் கோங்ள ஆடுடைய எல்லா பார்ட்ஸுமே வந்து கட் பண்ணி விக்கற எட அதுவாதா இருக்கு
ஓ
அதய ஃபுல்லாவே ஒரு சில எடத்துல வந்து அத செஞ்சும் விக்கறாங்க ஓ ஒரு சில எடத்துல அப்டியே பார்ட்ஸ் மொத்தத்தையுமே வந்து கூறு போட்டு விக்கற எட பாத்திங்கன் வெச்சுக்கனா அந்த எடந்தா நீங்க ஒரு பத்து பதினோரு மணிக்கா ஒரு ஒம்போதரை மணிக் கு மேலே வந்துட்டிங்னாலே அந்த சைடு ஃபுல்லாவே இதுதா இருக்கு
எங்கக்கா அன்னைக்கு வந்தாப்பயே வண்டியே வுட முடியலக்கா ஏதா தெரு அது வீடு சந்துல மாரிதா இருக்குது உள்ள போனா மார்க்கெட்டு அந்த வீட்டுக்கு எதிர்க்காதா வுட்டு வந்தோ நல்ல வேல அவுங்க வீடு பூட்டிருந்ச்சு
ம்
பூட்டிருந்ததுனால வாசல்ல வுட்டு வந்த இல்லனா வண்டி எங்க உடற மாரினு கூட தெரில அ ஃபுல்லா அது குட்டி சந்து மாரி தெரிது எங்க வீட்டாண்டயே ஓரளவுக்கு லாரி போற தெருவு இருக்குது இங்க வண்டி வுட்டாலே கத்துவாங்க அங்கெல்லா எப்படிதா ச டேலன்
நீங்க வந்திங்கன்னா எங்க ஏரியாக்கு வந்திங்கன்னா சொல்லுங்க எங்க வீட்ல கூட விட்டுட்டு கூட நம்ப போலா ம் சரிங்க ப்ரோ செரி நா அப்பறமா பேசற உங்ககிட்ட
ஓகேங்கா ஓகேங்கா தேங்க்யூகா